பேசலாம்
தோழி சொல்லுங்க இன்னைக்கு என்ன தலைப்புனு கீழ பேசுவோ நல்லா இருக்கு தோழி நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே தோழர் வீட்ல எல்லாரு நல்லா இருக் காங்ளா தோழர் ம் சரி தோழர் என்ன தலைப்பின் கீழ பேசலான் நீங்க எதாச்சு அ தோழர் இப்ப ம் அ தோழர் இப்ப பாத்திங்னா இப்ப அதிக மக்களுக்கு எடை குறைப்பு அப்டிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா எடை குறைப் ப்பு மேற்கொள்றதுக்கு நம்ம எந்தெந்த உணவுகள் சாப்பிடலா நம்மளோட அ வாழ்க்கை முறைய வந்து எப்படி மாற்றி அமைக்கலா எடை குறைப்புனால அதிக அளவுல நம்மளுக்கு நோய்கள் அதிகரிக்குது இல்லையா
ம் ம்
அ என்னென்ன முறைகள நம்ம கையாளலானு கொஞ்சோ சொல்றீங்களா தோழர்
ஆ ஆ ஓ இன் இந்த மாரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா தோழி ஆ நம்ம என்னதா உணவுகள் எடுத்துக்கிட் ட்டாலுமே நம்ம வந்து ஓடி ஆடி வேல செய்யணு அந்த மாரி வேல செஞ்சாலே நமக்கு என்ன உணவுகள் சாப்ட்டாலுமே நம்ம இந்த உடல் ஏறு
ஏறு அப்டின்ற ஒரு விஷயம் இருக்காது இப்பல்லா நெறையா பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட் சாப்புட்டு வண்டியில போறது இந்த மாரி விஷியோ வேல செய்யாம இப்ப நெறையா பாத்தீங்கன்னா கணினி முன்னா டி உக்காந்து வேல செய்றது வேலைகள் எல்லா அதிகமா வர ஆரம்பிச்சு ஆமா தோழர் ஆமா தோழர்
ஆ இந்த உடல் எடை அதிகரிக்கிறது இந்த மாரி விஷயங்கள் தா அதிக கமா வர ஆரம்பிச்சிருக்கு அ ஃபஸ்ட்டு மு மின்னல்லா பாத்தீங்கன்னா அ மக்கள் வந்து நல்லா சாப்ட்டாங்க அந்த சாப்ட்டது அந்த சாப்ட்ட சாப் பாடுக்கான உழைப்பு வந்து அதிகமா பண்ணுவாங்க அதிகமா செய்வாங்க அந்த மாரி செய்யும் போது பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு அ ம் அந்த உடல் எடையோ இல்ல இந்த எ எந்த விதமான இன்னு சம்பந்தமான நோய்களோ இந்த
ஆமா தோழர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கி யம்மா இருந்தாங்க தோழர் சரியான முறைவுல உணவு சாப்பிட்டு சரியான உழைப்பு உடல் உழைப்பு இருந்ததுனால நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க மக் கள் இப்ப பாத்தீங்கன்னா அ துரித உணவு அப்டிங்கிற ஒன்னு வந்து அதுக்கு அடிமையானதுனால மக்கள் பாத்தீங்கன்னா வந்து எல்லா நோய்களுமே வந்து அவுங்களுக்கு வந்துடுச்சு தோழர்
கண்டிப்பா கண்டிப்பா அந்த இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சத்தான உணவு எடுக்கறதோட அதுக்கான உழைப்பு அவுங்க போட்டா எந்த விதமான நோயு வர்றதுக்கான வழிகள் இருக் க்கவே இருக்காது ம் அதிகமா பாத் த்தீங்கன்னா நல்லா உழைக்கிறவுங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான நோயு இல்லாம தா இருப்பாங்க ஓடி ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு என்ன மாரி
இந்த மாரி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லா
அந்த மாரி நோய்கள் எதுவு அதே மாரி நீங்க சொல்ற மாரி இந்த உணவு வகைகள் வகை
இதுவே மாத்திட்டு இருக்காங்க அதனால கூட இப்ப அந்த என்னதா ஒழைப்பு ஒழைச்சாலு சிறு வயதிலேயே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதின் சொ சொல்றாங்க சர்க்கரை வியாதி பாத்தீங்கன்னா அதிக அளவு இப்ப எல்லாருக்கு வந்துடுச்சு தோழர் அ அ கொழுப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்டின்னு சொல்றாங்க ஹார்மோன் வந்து பற்றா குறைங்கறாங்க அந்த மாரி பிரச்சனைகள்லா காரணம் பாத்தீங்கன்னா இந்த துரித உணவுகள் உடல் உழைப்பின்மை தா காரணோனு ஆ அப்டிங்கறது என்னோட கருத்து தோழர்
கண்டிப்பா அந்த மாரி உணவுகள முடிந்த முடிந்த வரைக்கு நம்ம எடுக்காம இருக்கிற இத வந்து இப்போ வர காலகட்ட
கட்டங்கள அவங்களே புரிஞ்சிக்கிறாங்க
இந்த உணவுகள் வந்து நமக்கு சரியில்லை அப்டின்ற விஷயத்த வந்து அவங்க
புரிஞ்சிக்கிறாங்க தோழர் ஆனா பாத்து இப்போ நைட் கட பிரியாணி பன்னெண்டு மணிக் பிரியாணி சாப்பிடறவங்களு இப்போ அதிகமா இருக்கறாங்களே தோழர் இருக்க தானே செய்றாங்க தோழர் அந்த மாரி அதெல்லா உடம்புக்கு எவ்ளோ ஒரு கெடுதலான விஷய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி எல்லா போய் சாப்டணு துரித உணர்வு உணவு வந்து சாப்டணு அப்படிங்கறது அது வந்து நம்மளுக்கு அத்தியாவசிய தேவையில்லை தேவையில்லதான நம்ம அது அதை புரிஞ்சிகாதவங்களு படிச்சவங்க கூட இந்த தவறெல்லா நிறய பண்றாங்க தோழர் இரவு உணவு பாத்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ளாரே சாப்ட்றணு அப்டின்னு சொல்றாங்க இரவு உணவு வந்து சிறிதா சீக்கிரம் செரிக்கிற இட்லி மாதிரியான உணவுகள் அவித்த உணவுகள் வந்து ஏழு மணி குள்ளாரியே சாப்றணு அப்டின்னு சொல்றாங்க டாக்டர் மருத்துவர்களோட கருத்து தோழர் மதிய உணவு பாத்தீங்கன்னா காய்கறிகளோட சாத கொஞ்ச சாப்டணும் சொல்றாங்க தோழர் அப்புறம் பாத்தீங்கன்னா காலை உண வூ பாத்தீங்கன்னா புரோட்டீன் சத்து நெறய எடுத்துக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க புரதட்சத்து வந்து அதிக அளவில் எடுத்துக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப் அப்படின்னு சொல்றாங்க தோழர்
புரியுதுங்க தோழி அதுதா இப்ப பாத்தீங்கன்னா இந்த துரித உணவுகளாம் முடிஞ்ச வரைக்கு தள்ளி வைக்கிறது வந்து நல்லது அந்த துரித உணவுகளை எடுத் க்காம அதுக்கு பதிலா ஆ காய்கறி நீங்க சொல்ற மாரி பழங்கள் இந்த மாரி விஷயங்க எல்லா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னாவே அவங்களுக்கான அந்த விஷயங்கள் அதிக
அதிகமான ஆமா சர்க்கரை நோய் எல்லா வராம தறுக்கலா தோழர் சர்க்கரை நோய் உடல் எடை சரியான அளவுல அமை பண்ணுவது அது மாரி வச்சுக்கலா தோழர் ம் முடிஞ்ச வரைக்கு வீட்ல சமைச்ச சாப்பாடே சாப்டலா தோழர்
ம் கண்டிப்பா ம் என்னதா
பாத்தீங்கன்னா இப்ப அந்த சுவைக்கு அடிமையாகி சொல்ல போனா என் பையனுமே பாத்தீங்கன்னா கடையில சாப்பிடறதா விரும்ப தோழர் நா ஆனா கடையில பாத்தீங்கன்னா ஒரு மசாலா பாக்கெட் கூட வாங்க மாட்டேன் தோழர் வீட்டிலயே தயார் பண்ணுறதுதா நா ஆனா அத விட நா வீட்ல சமைக்கிறத விட கடைல வாங்குற அந்த சாப்பாடு தா புடிக்கு அப்படிங்கற ஒரு அடிமையாயிட்டா தோழர் அதுக்கு அது அப்படிய பாத்தீங்கன்னா பையனுக்கு அல்ச அல்சர் பெயின்லாம் கூட வந்துடுச்சு ரொம்ப அல்சர் பெயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் எடையில இப்போ பாத்தீங்கன்னா
புரியுதுங் புரியுதுங்
இன்று என் பையன் பாத்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்புட்ணும்ங்கிறது அவனுக்கு ஒரு ஒரு ஒரு அடிமையாவே ஆயிட்டான் தோழர் அந்த சுவைக்கு
அந்த மாதிரி விஷயங்கள தவிர்க்கறது வந்து ரொம்ப பெரிய நல்லதுன்னு நினைக்கனோம் முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் காய்கறிகள் ஏன்னா துரித உணவுகள்ல கடைக்கக்க கூடிய அந்த சுவையை விட பழங்கள்ல கெடைக்கிற சுவைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் துரித உண ங்கள வாங்கறத விட்டுட்டு பழங்களை வாங்குனும்னாவே பசங்க விரும்பி சாப்புடுவாங்க நம்ம நம்பளா அது வந்து மாத்தி குடுக்கும் போதுதான் பசங்க கொஞ்ச கொஞ்சமா மாத்த
மாத்திப்பாங்க நம்ம துரித உணவுகள அவங்க கண்ல காமிக்காம பழங்கள் காய் இதுதா இதுதா நம்ம சாப்பிடக்கூடிய அத நம்ம சாப்டக் கூடாது அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு வந்துட்டாலே அவுங்க வந்து அத மறந்துடுவாங்க ம் இதுதா நம்ம உணவு வகைகள் போல இதுதா நம்ம சாப்டணும் போல நம்மதா தப்பா சாப்ட்டுட்ருக்கோம் அப்டின்ற ஒரு மனப்பான்ம அவுங்ளுக்கு வந்துரும் இல்ல தோ தோழரே இப்ப பார்த் பாத்தீங்கன்னா தோழர் இப்ப எம் பைய வந்து ரொம்ப வெவரம் பசங்கல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மள விட ரொம்ப வெவரமா இருக்காங்க தோழர் ஆமா கண்டிப்பா ஆமா இப்ப அவுங்க சொல்லிதான் நம்மளுக்கு இந்த மாரி ஒரு உணவு இருக்கு ங்கறிறது ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னா பசங்க சொல்லி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி உணவுகள்ளாம் இருக்கு இருக்குறதே நமக்கு தெரிய வருது பசங்க ஆட்ரு பண்ணிதா இந்த மாதிரி ஒரு உணவு இரு இருக்குங்கறதே நம்மளுக்கு தெரிய வருது தோணர் நம்மளோட வெவரமா இருக்றது அவுங்கதா வெவரமா இருக்காங்க ஆனா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடுங்கறது அவுங்களுக்கு இப்ப புரிய மாட்டேங்கிது நம்ம என்ன சொன்னாலு நம்ம பே திட்றது வந்து அதுங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்களே தவர மத்தபடி அது என்ன ஒரு கேடு அம்மா எதுக்கு சொல் றாங்க அப்டிங்கிறது வந்து புரிய மாட்டேங்கிது தோழர் அர்சோ ஆமான் தோழி தோழர் இப்ப அல்சர் பெய்ன் வந்தாலுமே எ பையன் வந்து அந்த கிதா அடிமை தோழர் கடேல என்ன ச வாங்குனாலு நல்லா இருக்குன் சாப்பற்றாங் தவர வீட்ல என்னா செஞ்சாலு பிடிக்கலன்தா சொல்லுவா நான்வெஜ் சாப்டுவா ம் நான்வெஜ்லயு மீன் வருவல் கறிவறுவல் அந்த மாரி ஐட்டங்கள்ளா சாப்டுவானே தவர மத்தபடி சாம்பார் லா வச்சுட்டா வீட்ல சாப்பாடே கெடையாது நானே ஊட்டி உடணு எ பையனுக்கு பதனாறு வயசு ஆகுது பதனாறு வயசு பையனுக்கு இன்னு நா சாப்பாடு ஊட்டிட் தா இருக்கே
ஓ இல்ல முடுஞ்ச வரைக்கு நம்ம இப்ப கடைகளிலுமே மாத்திட்டு வர ஆரம்பிஸ்டாங்க நா பாத்
நா பாக்குறது வரையு ச இப்ப இந்த துரித உணவுகள் கடைகள்க்குமே
ஆ சத்துணவான பொருட்களான விக்கிற நெலம வர ஆரம்பிச்சுறுச்சு ஏன்னா மக்கள் வந்து அந்த புரிதல் வந்துடுச்சு மக்களுக்கு இது வந்து நம்ம இது வந்து இந்த இந்த உணவு வந்து நமக்கு செட் ஆகாது ஆ அதாவது இது வந்து இதாகாது நமக்கு செரிமானம்மோ எதோ ஒன்னு ஏத்துக்காது அப்டின்ற ஒரு விஷ்யோ அவுங்க வந்து தெருஞ்சு தெருஞ்சு தெருஞ்சு மாத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க இப்ப கடைகளிலுமே அந்த அதயுமே சத்தான உணவுகள் இப்ப பாத்தீங்கன்னா போன வாரோ நாங்க போயிருந் தோ ஒரு உணவகத்துக்கு அங்க பாத்தீங்கன்னா ஆ சிக்கன் மட்டன் இந்த மாரி
இந்த மாரி விஷயங்கள் இருந்தாலுமே
அவுங்க வுன்னோரு விஷ்யோ என்னா சொன்னாங்ன்னா ஆ சாப்பாடு ஆ ஃபுல் ஃபுல் மீல்ஸ் அப்டின் சொல்லி ஒரு விஷ்யோ குடுத்தாங்க அதுல பாத்தீங்னா பொரியலுக்கு பதிலாக இந்த சாலட் வைக்க ஆரம்பிச்
வக்க ஆரம்பிச்சாங்க
அ வொ வெஜிடபிள் சாலட் அந்த மாரி விஷ்யோ பாத்தெ அது வந்து ரொம்பவே புது மையா இருந்துச்சு ஒரு சாப்பாட்ல வந்து சாலட் குடுக்குறாங்களா ஆ சாலட் வச்சு சாப்பாடு வருதா அபுடின் ன்ட்ற விஷ்யோ வந்து ரொம்பவே புதுமையா இருந்துச்சு அந்த ஓட்டல்ல வந்து அந்த விஷ்யோ பயன்படுத்துறாங்க அ வெஜுடபுள் சாலட்ஸ் அதுகப்பறோ பாத்தீங்கனா பொறியல் மீன்த இந்த பொரியல் வச்சுருந்தாங்க அ அந்த அந்த கா கர்னகெழங்கு
காராகருனை ம்
ஆ அது பேரு சரியா ஞாபகோ இல்ல அந்த கெழங்கு வச்சிருந்தாங்க அது வித்யாசமா இருந்தது இது வரைக்கு நா அந்த கெழங்கு சாப்ட்டதே இல்ல ஆ அந் அன்னக்கி தா நா மொதல் முறையா சாப்பற்றே அப்பதா எங்க வீட்ல கே கேக்கம் போது ஆமா இந்த மாரி ஒரு இது இருக் கு இது கர்னகெழங்குலயே சின்னசு ஒரு மாரி சேப்ப கெழங்கு
ஆமான் தோழர் ஆ
ஆ அந்த கெழங்கு நா அன்னகிதா மொதல் முறையா சாப்ட்டுட்டே இப்போ அந்த உணவகங்ள்லயே இந்த மாரி விஷ்யங்கள் மாத்திட்டு வர ஆரம்பிச்ட்டாங்க இன்னு கொஞ்சோ இன்னுமே கொஞ்சோ இந்த உணவு மாற்றங்களல்லா அதிகரிசுட்டு வந்தாங்கனாவே எந்த ஒரு ப்ரச்சனையு இல்லாம அ அதிகொ அந்த கொழந்தைளு மார்றத்துகான வாய்ப்புகள் கெடைக்கூ ஆனா ஒணவகங்கள்ல இருக்க நீங்க சொல்ற மாரி ஒணவகங்கள்ல கெடைக்ற சாப்பாடு வந்து ரொம்ப அறுசுவயாருக் க்கு அதனால அத விரும்பி சாப் ட்றாங்க அப்டினு இருக்ற நெலமைல நம்ம அந்த விஷ்யத்த வந்து ய உணவகங்கள் வந்து இந்த மாரி விஷ்யங்கள் ல இன்னு கொஞ்சோ மேம்படுத்னாங்னா நல்லா இருக்கூ அப்டினு
ஆமாங்க நன்றி தோழர் மீண்டும் இன்னொரு அழைப்புல சந்திக்கலாம் தோழர் நன்றி